க்குதாடி அ ஆ அப்றோ எப்பிற்றி இருக்க
ஏதோ இருக்கேன்டி
ம்
சவுண்டு ரொம்ப கம்மியா வருது
அப்டியா ஓ இப்ப கேக்குதா ஓ அப்டியா அ எப்டி இந்த கவுண்ட்
நா ஒண்ணு கேள்விப்பட்டண்டி என்ன தெரியுமா நீ பேரமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டிருக்கியல்ல அந் அங்க வந்து அதுல வந்து அதிகமா வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டுந்தா கடைக் கு மத்த காலேஜெல்லா எதுக் கடைக்காது கவர்மெண்ட்தா டே ட்ரைப் பண்றியா
ஆமா நா கவர்மெண்ட் காலேஜிக்தா நா ட்ரைப் பண்ற
அப்டியா அப்பன்னா ஓகே
யார் என்ன சொன்னா
இல்லடி நம்ம கூட படிச்ச ஒரு புள்ள குட்டையா கண்ணாடி போட்டு இருக்குமல்ல ஒரு புள்ள
ஆமா ஆமா
ஆ அவதா சொன்னா அ பேராமெடிக்கல் கவுன்ஸ் லிங்கல வந்து கவர்மெண்ட் காலேஜ்தா கடைக்க வாய்ப்பிருக்கு அது வந்து நல்ல கட் ஆஃப்ருந்தா மட்டுந்தா கடைக்குமா
ஆமாடி ஓரளவுக் நல்ல கட் ஆஃப் வேணு
அப்டியா அவளுக்கு கம்மி கட் ஆஃபு ஒன் தேர்ட்டி அந்த மாரி அவ்ளோவ்தாருக்கா
அப்ப கவுன்ஸ்லிங்க்கெல்லா வெயிட் பண்ண வேண்டா காலேஜில சீட் போட சொல்லு
அவ இன்ஜினியரிங் கவுன்ஸ்லிங் போட்ருக்கா இன்ஜினியரிங்க்கு வந்து பிரைவேட் காலேஜஸ்லயெல்லா கடைச்சிருமல்ல
ஆ ப்ரைவேட் காலேஜஸ்ல கடைக்கு நா வந்துட்டு ரெண்டனா அதாவது எனக்கு பிரைவேட் காலேஜஸ் கடைச்சாலு ஓகேதா ஆனா பிரைவேட் காலேஜஸ்லா போனா ஃபீஸ் ஜாஸ் தி எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தாஎனக்கு போணு
கவர்மெண்ட் காலேஜ்லனா எவ்வளோ ஃபீஸு கேப்பாங்க
இயர்லியே டென் தௌசண்ட் தா வரு
அப்பிடியா
ம் எனக் கவர்மெண்ட் காலேஜஸ்தா வேணு எனக்கா அதா சொல்ற எனக்கவர்மெண்ட் காலேஜஸ்ல அந்த பத்தன்போது கோர்ஸ்ல எதோ ஒரு கோர்ஸ் கெடைச்சாலுமே எடுத்துட் போயிர்வ பாக்க மாட்ட
ஓ
அது வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சா கவர்மெண்ட் ஜாப் கடைக்கு அப்டின்றதில்ல பட் ஆனா என்ன வீட்ல வந்து ரொம்ப நம்ம தொந்தரவு பண்ண வேண்டான்ல்ல அதுக்கு வேண்டிதா நானே பாக்குற
ஆமா
இப்ப நா அதுவே நா பிரைவேட் காலேஜஸ்லா போனா செம ஃபீஸ் வரு அதனால வீட்ல தொந்தரவுயிருக்காம கவர்மெண்ட் காலேஜஸ்ல எனக்கு கெடச்சாலே எனக்கு சந்தோஷந் தா அது லயே நா போயிருவ எனக் ப்ரச்சனையே இல்ல அதுல ஒரு அஞ்சு கோர்ஸ்க கோ ம் அனா இப்ப டி என்ன ரேங்க் எவ்ளோ டி என் யி ஏ ரேங்க்கு
அது வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் அப்படி என்னமோ வருது
ஓ ஓகே பரவால்லடி அன பரவால்ல தேர்டி எயிட் தௌசண்கிட்ட வந்து
எ நா சொல்றத கேளு அ ரவுண்ட் ஒன்க்கு டூ ஹண்ட்ருந்து ஒன் செவன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கு இருக்கற
ஆ
க இது கட் ஆஃப்பு எனக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஒன்னு
ஐயோ பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சா
ஆமா
அப்படியா அதா நறய பேர் சொல்வடி இந்த ஒரு டைமு நம்ம மேம் இருக்காங்கல்ல அவுங்ககிட்ட இந்த மாரி அப்போ என்னமோ இது பண்ணிட்ருக்கும் போது மேம் வந்து ஆபீஸ் ரூம்ல இருக்கும்போ இந்த மாரி சொன்னாங்க என்ன சார் இவுங்க மார்க் பத்திலா தெரியாம பேசீட்ருக்காங்க பாயிண்ட் ஒன்ல போகு தெரிமா காலேஜ்ஜு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்பதா தெரிஞ்சு க்கற உன்னோட இதுல அது கரெக்ட்டு டி வ அனா ஒன் செவன்டி கிட்ட வந்துருச்சா ஃபஸ்ட் ரவுண்ட்லயே பரவால்லயே
ஆமா இந்தாட்டி என்ன மூணு சப்ஜெ
அதுதா அனா நறையா பேர் சொன்னாங்க இப்ப வந்துட்டு ஒன் செவ அப்போய் நா இன்ஜினிரிங் கவுஸ்லிங் போட்ருந்தா எனக் கெடச்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லயே
ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்டுலயே கெடச்சிரு
அ ஒன் செவன்ட்டி ஃபோரு
ஒன் செவன்ட்டி ஃபோர் ஆ கெடச்சிருக்கு
அதா என்னோட கிளாஸ்மேட் ஒரு ஐ மீன்யி அதாவது ஏ கிளாஸ் பொண்ணு சி எஸ் குரூப் பொண்ணு ஒ சொல்லீட்ருந்தா டி ஓ நீ எல்ல இன்ஜினிரிங் கவுன்சிலிங் போட்ருந்தனா உனக்கு சீக்கரமா கெடச்சிருக்கு நீ உனக்கு பஸ்ட் ரவுண்லயே கெடச்சிருக்கு எனா அதாவது இப்போ வந்து பத்து பர்சன்டேஜ் பக்கோ கட் டாஃப் வந்து கம்மியாயிருக்காமா அதாவது இப்ப ஒன் செவன்டி போருக்கு எடுத்துருக்கோனு வச்சுக்கோயே எனக்கு வந்து ஒன் எயிட்டி போர்க் எந்த காலேஜ் கெடைக்குமோ அந்த காலேஜ் கெடசிரு அப்டின்னு சொல்லி சொன்னா
அப்படியா
அந்த மாரியாமா அந்த அளவுக்கு டென் பெர்சன்டேஜ் வரைக்கு இப்ப கட் ஆஃப் வந்து கம்மியாயிருக்காமா கவலப்படாதடி பாயிண்ட் ஒன்ல தான உனக்கு போச்சு இனி பார் செகண்ட் ரவுண்ட்ல ஸ்டாட்டிங்லே உனக் கெடச்சிரு
ஸ்டார்ட்டிங்லே கெடச்சிருண்டி ஓரளவுக்கு டீசன்டான காலேஜு கெடச்சுரு
கண்டிப்பா கெடச்சிரு நீ பயப்படாத
பயப்பட யம் பயமாதா இருக்கு பீஸ் கெட்ட முடியாதல்ல அ
அதேதா அதே தானே நானு பயப்பற அதனால தா நா கவர்மெண்ட் காலேஜஸ் கடைக்கட்டு கடைக்கட்டுன் சொல்லி அவ்ளோ நா இது பண்ணிட்ருக்கே
ஒன்ற லச்சோ இல்லாம ப்பீஸே இல்ல
அதுதா அதூ போயு போய் இந்த பேராமெடிக்கலுக் கூடி அவ்ளோ பீஸ் கேக்குறாங் இன்ஜினியரிங் கூடி சேரிடி கேக்கலா இது சொல்ல போனா ஒரு துணை மருத்துவ படிப்பு அதுக்கே ஃபீஸ்ஸு ரெண்டு லட்சருவா ஸ்டாடிங் கேக்கறானு டி
அதுக்கேன்டி அதுக்கு அவ்ளோ வேல்யூ இல்லயா
வேல்யூ இருக்குடி இப்போ வந்துட்டு எப்டி சொல்றது இப்போ நார்மலா வச்சு போயே ஒரு ஹாஸ் ஹாஸ்பட்ல டாக்ட்டர் இல்லன கூட பரவால்ல நர்ஸ் இல்லாம அந்த காலேஜ் அந்த ஹாஸ்பெட்ல ரன் பண்ண முடியுமா முடியாது அந்த மாரி இதுக்கு நல்லா வ்ர்த்ருக்கு அதுக்கேத்த மாரி செம்மையா ப காசு வேறு லெவல் காசு வேணு
ம் ஆமா
நாங் இன்டன்ஷிப்பே காசு கொடுத்து பண்ற மாரி இருக்கு இன்டன்ஷிப்பு தா செம்மையா அதாவது இப்போ எப்டி சொல்றது நாங்க தேர்ட் இயர்ல இருந்தே நாங்க ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சுருவோ
அப்டியா
ஆமா பஸ்ட் ரெண்டு இயர் மட்டு தா கிளாஸ் நடத்துறமாரு இருக்கு பாக்கி புல்லாமே ஹாஸ்
இப்போ உனக்கு கவர்மெண்ட் காலேஜில படிச்சா கவர்மெண்ட் ஹாஸ் பீட்டலேயே ஒனக்கு வேல கெடச்சிருமா
அது வந்து உத்தரவாதோ கெடையாது
அப்பிடியா
இதில நீ இது பண்ணாலே பாத்தேன்னு வச்சுக்கோ ஏ
ம்
அதாவது அந்த கவர்மெண்ட் காலேஜோட இதுல போய் படிச்சி பாத்தேன்னா அதலயே இருக்கு இந்த மாரி கவர்மெண்ட் காலேஜ் காலேஜில படிச்சா கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டுல்ல வேல கெடைக்கு அப்படின்றது உத்தரவாதங் கெடையாது அப்பிடின்னு சொல்லி அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆட் ஆர்டிக்கல் அதுலேஇருக்கு என்ன இப்போ கவுன்சிலிங் போட்டு ப்ரைவேட் காலேஜஸ் போனுனா மினிமமா அம்பதாயிரூப ஃபீஸ் வாங்க சொல்லியிருக்காங்களாமா கவர்மெண்ட்டு
கவர்மெண்ட்டா
ஆமா அதாவது இப்போ பிரைவேட் காலேஜஸ்லயே கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ரென்டனா இருக்கா
ஆமா
இப்ப பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா போன்னு வச்சுக்கோய அதுல வந்து அம்பதாயிரூபா ஒரு வருஷத்துக்கு பீஸ் வாங்க சொல்லிருக்காங்க கவர்மெண்ட்டு ஆனா அவனுங்க அம்பதாயிரூபா வாங்குவாங்கென்னு நீ நெனைக்கிற வாங்கவே மாடானுங்க அதேதா என்ன மேனேஜ்மெண்டோட அளவுக்கு இருக்காது அத வுட கொஞ்சோ ககம்மியா இருக்கூ
அ ஆமா
ம்ம் ம் அந்த மாரி எல்லா காசு தா காசு இருந்தா போதும்டி
இப்போ மார்க்கு இர்ந்தே இப்போ நம்ப நம்பளோட பக்கத்து ஸ்டேட் இருக்குல்ல அங்க எப்பிடி தெரியுமா மார்க்கு இருந்தா போதுண்டி காசெல்லா வந்து தேவயே இல்ல மாருக் க் இருக்கா சீட்டு கெடச்சிரு ஜாலியா போய் ஜாலியா வர்லா ஆனா வந்து இங்க வந்து என்னதா மார்க் எடுத்தாலு அவங்களோட சிலபஸ் விட நம்மோளோட சிலபஸ் வந்து கஷ்டோ
ஆமா ஆமா
மார்க் எடுத்தாலு இங்க வந்து காசு
காசு தா மெயினு அதுதா அதுதா என் கிளாஸ் பொண்ணுங்க என் கூட டுவெல்துல படிச்ச பொண்ணுங்கள்லாம் பாதி பேர் பக்கோ எப்டி சொல்றது எல்லா எடுத்துருக்காங்கடி மார்க் எல்லாருமே மோஸ்டா க்ளாஸ்ஃபுல்லா ஃபோரஹண்ரட்அபோ ஃபோரஹண்ரட்ல இருந்து ஃபோர் ஃபிஃப் ப்டி கூட தா நெறையா பேர் அந்தர அந்த ரேஞ்சுல தா எல்லாருமே மார்க் எடுத்திருக்காங்க செரியா அந்த அந்த ரேஞ்சில மார்க் எடுத்த பொண்ணுங்களே கிருஷ் இது எப்டி சொல்றது பெரிய பெரிய காலேஜஸ்லெல்லா படிக்கிறாளுகடி எல்லா காசு ஃபுல் காசு ம எல்லா அதே ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பாதி பேர் மேனேஜ்மெண்ட்ல போய் சீட்டு போட்டாங்க
காசு இருக்குடி அவுங்கள்டே எல்லா
இதேதா நம்ம ஸ்கூல்லயே பாத்தியா நெறையா பேரு இது காலேஜ் சேந்துட்டாங்க இந்த கவுன்சிலிங் வெயிட் பண்றவங்கள நெனைச்சாதா பாவமா இருக்கு எல்லாரு கேப்பாங்க இத கட்னா வயசானவங்கள வந்து கேப்பாங்களா என்னமா காலேஜா இல்லையானு கேப்பாங்க கவுன்சிலிங் போட்ருக்கோனு சொன்னா அவங்ளுக்கு புரியவு செய்யாது என்ன என்ன காலேஜ்ல கவுன்சிலிங் போட்ருக்கனு கேக்குறாங்க நா என்னதா பதில் சொல்றது
ஆமா சில பேர் வந்து ஒரே ஒரு காலேஜிலதா கவுன்சிலிங் போட முடியு அப்டி இப்டின்லா சொல்லுவாங்க
அதேதா அவங்களுக்கு புரியவு மாட்டிக்கிது எல்லாரு வந்து கேக்குறது அதே கேள்விதா என்ன காலேஜ்ல சீட்டு போட்டாச்சா காலேஜ்ல சீட்டு போட்டாச்சா அந்த கவுன்ஸ்லிங் என்னன்றத சொல்லி புரியவக்கறதக்குள்ள எனக்கு தலையெல்லா வலுச்சிருது
ஒனக்கு இப்போ நெர்சிங்னாலு நீ போய்கிவியா
நெர்சிங் நா அப்ளேவே பண்ல
நேர்சிங் வந்து அந்த கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு பன்னெண்டு கோர்ஸ் என்னமோ சொன்னியே பன்னெண்டு கோர்ஸா எவ்ளோ ஆ நெர்சிங் வராதா அதுல
நேர்சிங் நீ என்ன நெனைச்சிட்ருக்க
நேர்சிங்னா மேனேஜ்மெண்ட்ல மட்டுந்தா கெட்ட முடி இது பண்ண முடியுமா
அய்ய அதுக்கு தனியா அப்ளிகேஷன் ஒன்னு நேர்ஸிங் அது மொத்தமா நா அஞ்சு பேராமெடிக்கல் வச்டேயே வச்சுக்கோயே அதுல நெறையா பிரிவு இருக்குடி அதுல வந்து நா சூஸ் பண்ணது வந்து ஒரு பத்தொம்போது டிகிரி கோர்ஸஸ் அதுல வந்து நா சொன்ன மாரி ஃபிசியோ தெரபி ஆக்குபேஷ்னல் தெரப்பி அதுக்கப்பறோ நெறையா வரு கொஞ்ச கொஞ்ச கோர்ஸ்ல ஒரு ரேடியோலஜி அந்த மாரி நெறையா வரு செரியா அப்றோ கார்டியோ அதாது இப்போ காடியோ ஹ இது யாரு டாக்டர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டா ஒர்க் பண்ற மாரி இல்லன்னா அந்த டெக்னீஷியன்ஸா இருக்குற மாரி அந்த மாரி நெறையா ஒரு பத்தொம்பொது டிகிரி கோர்சஸ் இருக்கு செரியா அது வந்து தனியா அப்ளிகேஷன் போட்டு நம்ம அப்ளை பண்ணுவோ அதுதா பேராமெடிக்கல் மெய்னா அதுதா பேராமெடிக்கல் சொல்லுவாங்க அதுக்குதா நா அப்ளே பண்ணிருக்கே அதுக்கப்பறோ பி ஃபார்ம் இருக்கு டி ஃபாம் இருக்கு நெர்சிங் இருக்கு
ஓ ஆனா நெர்சிங்க்கெல்லா நல்ல வேல்யூ
ஓ நெர்சிங்கெல்லா படிச்சேனா ஐ திங்க் நீ வந்துட்டு இப்ப ஒர்க் போறேனு வச்சுக்கோயே கண்டிப்பா ஸ்டாடிங்கே ஐம்பதாய் ரூபா சம்பளோ இருக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா செம்ம அதுக்கெல்லா சேல்ரி வெளிநாட்லலா போனா
நீ வந் ஆட்ஸ் குரூப் றாங்க உண்மயா
அய்ய ஆட்ஸ் குரூப்பெல்லா எடுத்தா நெர்ஸிங்லா எடுக்க முடியாது எக்ஸாம் க்ளியர் பண்ணணு
ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லி யாரோ சொன்னாங்க
இல்ல இல்ல எடுத்துக்கலா ஆனா எக்ஸாம் க்ளியர் பண்ணு
ஓ
அத்தான்டி இப்ப எல்லாமே மாறிருச்சு இப்ப நா கூடி ஐ மீன் இப்ப நா வந்து ஆர்ட்ஸு குரூப் எடுத்துந்தன் வெச் கொய நா என்ஜினியரிங் கூடி போலா எக்ஸாம் க்ளியர் பண்ணன்னா
அப்புடியா
எதோ எக்ஸாம்ஸ் எல்லா அதுக் நறையா இருக்குடி அப்டி க்ளியர் பண்ணி அந்த இதுமா இன்ஜினியரிங் வேணா போய்கிலா அந்த மார்தா நனக்கிறே ஏ க்ளே எனக் தெரிஞ்ச பொண்ணு அப்புடிதா சொன்னா
ஹே சேரி எங் அம்மா கூப்புட்றாங்க ஒரு அஞ்சு நிம்ஷோ கழிச்சு கூப்புட்ற
அ சரி ஓகேடி ம்